ஹலோ ஆ கேக்குது எ சைடு ஏதாது எரச்சல்ருக்கா
இல்ல இல்ல கிளியரா இருக்கு
ம் சரி சொல்லு என்ன டாபிக் பேசலா
இன்னைக்கு என்ன நடந்துச்சின் சொல்லுங்க
காலைலருந்து ஈவினிங் வரைக்கு என்ன என்ன நடந்துச்சு காலைல எழும்புறது ஒரு எட்டு மணிக்குதா ஏன்னா நாளைக்கு ஸ் கூல் கெடையாது இன்னைக்கு அதாவது இன்னைக்கு ஸ்கூல் கெடையாது நாளைக்கு தான ஸ்கூலு அதனால ஒரு எட்டு மணி எழும்புறது எழும்பி என்ன வீட்ல உள்ள காலைல டிஃபன்ல்லா வீட்லயே இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு சமையல் நடந்துச்சு காலைல இட் ட்லி சட்னி சாம்பார் எல்லா வச்சு நல்லா ஒரு சாப்பாடு சாப்ட்டுட்டு அப்டியே அங் க ஒரு அதா நேத்தே சொன்னனே மறுவீட்டு ஃபங்க்ஷன் கல்யாண வீட்ல உள்ள மறுவீடு ஃபங்க்ஷன் சோ காலல மதியத்துக்கு அங்க போயாச்சு அங்க மட்டன் எல்லாம் போட்டு போ சாய்ங்கால நம்மதா மட்டன் சாப்பிட மாட்டமே ஆமா ம்
சேம் டு யூ எனக்கு மட்டன் புடிக்காது ஒன்லி சிக்
ஆனா ஆட்டுக்கோழி எல்லா சாப்பிடுவே ஆனா மட்டன் எடுத்துக்க மாட்ட
சரி
அதனால செரி மட்டன் சாப்பில மட்டன் போட்டாங்க மத்ததெல்லா சாப்ட்டுட்டு எடுத்துட்டு ஒடனே திரும்பவு அம்மா வீட்ல வந்து உக்காந்தாச்சி கந்து கொஞ்சம் அவ்ளோதா கொஞ்ச நேரம் கால்ஸ் பேசிட்டு கேம் விளாடிட்டு அப்டியே அது ஒரு இதா போயிடுச்சு நீ என்ன பண்ண காலைலந்து
நா இன்னைக்கு கொஞ்ச வெளிய போறதாந்து இன்னைக்கு விருந்துக்கு
ஆமா நீங்க விருந்துக்கு போறன் சொன்னீங்கல்ல இன்னைக்கு
ஆமா அதனால சீக்கிரமே எழும்பிட்டு எட்டு மணிக்கு அலார வச்சு எழும்புற பத்து மணிகுதா
இருக்கு
நாகர்கோயில் அ அப்பம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கு
ஆ தங்கச்சி வீடு ஓ உங்க இவங்க இந்த உங்க பாட்டியோட தங்கச்சி நாகர் கோயில்ல இருக்காங்க ஆ இந்த உங்க தம்பியெல்லா வந்திருந்தால்ல ஃபோட்டோ போட்ருந்தல்ல ம் உங்க அம்மா உங்க அம்மா உங்க அப்பா எல்லாரு சேந்து போனீங்களோ ஓ இங்கிருந்து கார்லயே போயிட்டீங்களோ எல்லாரு
இல்ல இங்க இருந்து பைக்ல போயிருந்தோ அப்பற அங்க இருந்து கார்ல
ஒ ஓ அப்படி எல்லா வீட்டுக்கு விருந்து முடிச்சாச்சா
இல்லண்ணி என்ன ச்சீ ஸாரி இல்ல
அதெல்லா ஒண்ணு இல்ல கல்யாண ஆயி எத்தன வரு மாசம் ஆச்சு ஒரு மாசம் கம்ப்ளீட் ஆயிட்டா
ஒன் அண்ட் ஆஃப் மந்த்
ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் ஆ ஆ இப்பதா தைரியமா போட்டோல்லா போட்றீங்க
ஆமா இப்ப எங்கயாது போறனால அந்த மாரி போடுது
அப்டி இல்ல அந்த ஓல்டு போட்டோவ இது பண்ணி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தல்லா
ஆ இப்பதான போட முடியு அதெல்லா அப்ப போ அப்போ வந்து ஹைடு பண்ணி போடுந்து
ஓ ஹைடு பண்ணி, ஆமா கொஞ்ச பேருன்னா என்ன உங்களுக்கு தெரிய உங்க சர்க்குலர்ல யாருக்குல்லா தெரிய னுமோ அவுங்களுக்கு மட்
அந்த மாரி தெரிஞ்சவங்களுக்கு மட்டு போட்டுருந்த அது ஒரு நா நாலு வருஷ ஆகுதுல இது இப்ப டூ தௌசண்ட் டொவண்டி திரி இதுக்கு முன்ன எடுத்த போட்டோஸ் ஒன்னு இருந்து டூ தௌசண்ட் டொவண்டி டூல இருந்துதுல அது
ஆ
அதனாலதா
போடுங்க போடுங்க உங்களுக்கு என்ன
சாய்ந்தர ஒரு தீம் வந்துச்சு சில பேர் போடுவாங்கல்ல அப்ப எனக்கு தோணு ஓ நம்மளு ஒரு நாள் போடலா இப்படி அப்படினு சொல்ட்டு இருந்துச்சு இப்ப எல்லாமே நடந்துட்டு ஆ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ
ஆ கேக்குது உனக்கு கால் ஏதாவது வந்துச்சா
இல்ல எனக்கு கால் எதுமே வர்லயே
இப்ப எனக்கு வரலா திடீர்னு சவுண்ட்டா இருந்துச்சு
ம் இப்பவுமே உங்களோட வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகிதா கேக்குது
அப்டியா ப்ரேக் கொஞ்சோ ப்ரேக்காயி எப்பவுமே கேக்குதா இல்ல இப்ப கேக்குதா அப்டி
இப்பதா கொஞ்சோ ப்ரேக்காயி கேக்குது
இப்பதா கொஞ்சோ பிரேக் ஆவுதா, ம்
ஆ
உட்காந்தா அதனால நடந்துகிட்டே இருக்றதுனால அது அந்த மாதிரி இருக்கு தூங்கி முழிச்சு கைல ஏறி இவ்ளோ நோரோ சொல்லிட்டுதா இருந்தே அதாது ஒங்கிட்ட சொல்ற அந்த நிமிஷ வரைக்கு நா ஃப்ரியா
சேரி, சேரி, இன்னைக் கிலா என்ன கால்ல அப்றோ அங்க போயிருந்து இங்க இருந்து ஒரு டென் ஓ கிளாக்குக்கு கெளம்பி சித் தி வீட்டுக்கு போயிருந்த அம்மா வந்து ஆல்ரெடி சித்தி வீட்ல இருந்தாங்க அம்மோட தங்கிச்சி வீட்டுக்கு நேத்திக்கே போயிட்டாங்க சோ அங்க போயி கால்ல டிஃபன் சாப்ட்டுட்டு அப்றோ அங்க இருந்து கெளம்பி மதியம் போல அங்க போனோ அங்க போய் மதியம் மட்டன் பிரியாணி சிக்கன் எல்லா சாப்ட்டு எடுத்துட்டு ஈவினிங் கெளம்பி அடுத்து சித்தி வீட்டுக்கு போனோ ஏன்னா அங்கதா பைக் நின்னுச்சு போயிட்டு அம்மாவு, அப்பா தம்பில்லா கெளம்புனாங்க நாங்க நாகர்கோவில் வரைக்கு போயிட்டு இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் போலதா வீட்டுக்கு வந்த அதனால இன்னு விருந்து முடியல என்ன இவங்க சைடு இப்ப அவங்க பெரியம்மா சைடு வைக்கனு அப்பறோ எங்க அம்மாவோட கூட பொறந்தவங்க ரெண்டு பேரு
அப்ப ஒரு செட்டு பெருத்தர்லா விருந்து சாப்பிட்டு
பருத்த போலதா இல்ல கல்யாண முடிஞ்சா கொஞ்சோ குண்டு வைப்ப சொல்லுவாங்க ஆனா அந்த மாரிலா எது வைக்கல நா
அததா நாங்க சொல்லணுன்டே நீங்களே சொல்லிக்க கூடாது சரியா நாங்க பாத்து சொல்ணு
வெளிய பாக்றவங்க சொல்லுவாங்கலா
ஆ, ஐயோ பிள்ள மெலிஞ்சிருச்சே புள்ள உருகிடுச்சே, ஏய் மெலிஞ்சாலு கொற சொல்லுவாங்க குண்டானாலு கொற சொல்லுவாங்க
ஆ அது அதனால நா வந்து அப்டியே அப்ப இருந்ததுப்போல இப்பவு அப்டியே இருக்கே
அதா ஒண்ணு இப்ப நம்ம வெளஞ்சிட்டோன்னு வச்சுக்கயே பிள்ள அங்க போய் சோகத்துல மூழ்கிடுச்சி சாப்டவே இல்ல அவங்க கவனிக்கல அப்டின்னு ஒரு பேர் வந்துரு இதே நம்ம குண்டா இருந்தோன்னு வச்சுக்கேயே ஆ என்னமா சாப்பாடு என்னமா கவனிப்பு அப்டின்னு ஒரு பேர்
இங்கேயுமே நா வீட்ல எதுவு ரொம்ப வேல இருக்காதா இப்பமு வந்து எல்லா எ மாமியார் செய்து வச்சுட்டாங்க
ஆ ஆ
அதுக்கப்றமு மத்தியோ எம் அங்க அப்பம்மா வீட்ல இருக்கனால அப்பம்மாக்கு சாப்பாடு குடு சோ அங்க குடுக்க மாட்டாங்க சரி அங்க அவங்க வீட்ல அதனால அம்மம்மா அங்க இல்லையா அதனால எ மாமியார்ட்ட சொல்லி மாமியார்ட்டயே குடுத்துட்டு வந்தாங்க அதனால மதியோ எதோஸ் ஸ்பெஷல் போல அதனாலா வச்சிந்தாங்க நா இதா கொஞ்சோ பாத்தரோ இருந்துச்சி அத மட்டு கழுவி வச்ட்டு வந்து படுத்திருக்கே இனி கொ துணி மடிக்க வேண்டிதிருக்கு ஏ அத அவங்க வந்து அத்த வந்ததுக்கு அப்றமா சேத்து மடி கிச்சாவோட வேல உடுதோ அ ம் ம் ஆம் செலநேரோ தோணிச்சுனா தோணிச்சுன்னா மனு சுறுவே செல நேரோ தோணுச்சுன்னா ம மடிச்சிருவே அவங்களல்லா அங்க வந்து டயர்டா வருவாங்களா அதனால அவங்க துணி எல்லாத்துக்கு துணியுமே மடிச்சிறுவே இப்ப இனி கொஞ்சோ பிசியானோனே செரி பி ஃப்ரீ ஆய்ட்டனா அத அப்டி டிவி பாத்துட்டு வந்து மடிச்சிட்டனா ஒடனே மடிச் முந்து அ அ செரி அ
இப்ப அப்புறோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்ல ப வீட்ல
இன்னிக்கி என்ன கொண்ட சொன்ன சப்பாத்தியு சிக் கன் இதெல்லா ஆமா பீப்ப வந்து அந்த சவ் சவ்வு அ சத பார்ட் மட்டு எனக் புடிக்கு எலும்பு இல்லாம அத அவங்க ஃப்ரை கணக்கா ஒரு மாரி பண்ணி தருவாங்க உள்ளி எல்லா போட்டு அந்த மாரி ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க எங்க இதுல
வர்றே அங்கே நம்ம அதாது அதா சொல்றது மாரிதா இப்ப டக்குனு நமக்கு வாங் இங்க யாரு வரமாட்டாங்கல்ல இங்க ஒடனே இங்க பேருவாங்க
ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆனா இந்த ச ஆ வந்துட்டா பழகிறோல்ல கிட்ட ரொம்ப தூரோ இல்லல்ல
என்ன ஸ்பான்சர் பண்றிங்களா இல்ல இல்ல அட்வடேஸ்மெண்ட் பண்றீங்களா நீங்க
ட்ரை பண்ணி பாருங்க எங்க கடைல அதுக்கப்புறோ நீங்க இது பண்ணுங்க ஆமா ப்ரமோஷன்
அது செரி எங்க ஊர்ல இந்த பொண்ண அங்க போய் வாக்கப்பட்டு அந்த பொண்ணு ப்ரொமோஷன் வேற பண்ணதுப்பா
ஆமா அதா இப்ப நூடுல்ஸ்லா புதுசா போடுறாங்க
ஒனக்காகவா
ம் எனக்கு நூடுல்ஸ் அவ்ளோவா பிடிக்காது ஒரு நாள் போட்டாங்க அதுக்கப்புறோ ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க நூடுல்ஸ் கெடைக்குமா அப்டின்ட்டு சோ இங்கேயே ரெண்டுமே ரேட் டு ஒரே ரேட் தானா ஹண்ட்ரட் அம் அதனால இங்க நெறைய பேர் வாங்குவாங்க
இப்ப இவங் கேட்ட கட எங்க இருக்கு ஜங்ஷன்ல இருக்கா அ ஜங்ஷன்ல தா இருக்கா அ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு கோயில் இருக்கு
அதுலந்து நேரா வரனு நேரா நேரா வந்தோனா நேரா வந் இந்த ஒரு கா அந்த கா காட்டு வளந்த ரூட்டுக்கு போவ க்கு ஒரு டீ கட இருக்கு அந்த டீ ஆ அ அந்த டீ கடைய எங்க மாமிச் பெரிய மாமியார் வச்சிருக்காங்க
ஓ அந்த டீ கடைல நிக்கிறோங்க ஒங்க பெரிய மாமியார்
ஆ ஆமா அப்றோ அந் டீ கடைலருந்து எமோ கொஞ் இந்த கு மண்டபத்துக்கு போற ரூ ட் மண்டபத்துக்கு போற ரூட்ல வந்தா டீக்கடைலந்து ஒரு ரெண்டு வீடு தான்டி கட
ஆமா டீ கட தான்ட்னோன ஒரு கட இருக்கு ஓ அந்த கட தானா அ ப்டி இங்க இல்லயா அது நமக்கு அதாது ஸ்கூலுக்கு நா பாப்பாவ கொண்டு விட்றபோறது அதுலதாருக்கு கிட்ஸ் ஸ்கூல் பாத்துருக்கிதியான் தெர்ல ஆ அதுக்கு முன்னாடியே இருக்கு
ஸ்கூல் இருக்கு ஆ அதா அதா கட அதுல அருண் ஹோட்டல்னு போட்ருக்கு
என்ன பேரு
ஆமா மார்னிங் அருண் ஹோட்டல்
ஓ ஓகே ஓகே
அதுல வந்து மின்ன செடி வச்சிருக்கனால அது ஒரு டக்குன் தெரியாது மின்ன மல்லிக செடிலா
இல்லெல்ல நா கடய பாத்திருக்கே எனக்கு இப்ப தா அவங்க கடன் தெரியு கட தெரியு ஆனா அவங்க கடன் இப்ப தா தெரியு
ஆமா முன்னாடி அதுல தா வெச்சிருந்தாங்க வாடக்கி இப்ப அந்த எடத்தயே வாங் கி நாங்களே கட போட்டு வச்சிருக்கோ
ம் நாளைக்கி ஸ்கூலுக்கு போம்போது பாத்துட்டா தெரிஞ்சிடு நாளைக்கி ஸ்கூல் போம்போது பாப்பேன்ல்ல
நீங்க ஒரு அந்தாள் தானே போவீங்க அப்போ ஒர் நாள் வந்து பாத்துட்டு போங்க அதுதா வீடோருக்குது
ஈடே எங்க வீட் பக்கத்துல இருக்கு அதலதா நா வரேனே அவளுக வீட்லருந்து பின்னா வீடு அதா தெரிமே அவா எ ஃப்ரெண்ட்டு இருக்கால க்ளோஸ் ஃப்ரெண்டு அங்க அந்த சுருள் முடி ஃபோட்டோல பாத்துருப்பேல்ல
ஆமாமா
அவ வீடு அதுலதாருக்கு செரியா நா ஒங்க நீங்க உங்ளோட ஆ கடைக்கிட்ட கெடயாது உங்க வீடோட பின் வாசல் தெரு இருக்குல்ல
ஆமா
அந்த சின்ன முடுக்கு தெரிவு இருக்குல்ல அதுக்குள்ள தான உங்க வீட்டுக் இருக்கு வரணு அந்த முடு ஆ‌ அந்த தெருவ அதுல அத்தத்துல இருக்குற வீடுதா அது அதவு சர்ச்சோட ஒட்டுனாப்புல அதாது இந்த தெருவோட போய்னா கடைசி வீடு அவுங்களோடது உமான் சொல்லி சொன்னா அவுங்க மாமிக்கு தெரியு உங்ளோட ஆமா உமா அப்டின் சொன்னா தெரியு அவங்க தா ஆ அந்த சுருள் முடியோட வீட்டுக்கு வரும்போதா அதாவ்து உன்னோட மறுவீடு அன்னக்கி நா அங்க தாருந்தே அவ் அவ்ள பாக்க வந்துருந்தே ம் அங்க வர்ல அப்டின்னா நமக்கு அழைப்புகள் இல்லடே மறு வீட்டுக்கு
மறு வீட்டுக்கு கூப்புலயா
ஆமா மா எங்கலல்லா கூப்புடலப்பா
ஆ உ இல்லயே யாரு எ தம்பியோ ஆ இது வீ ஒ ப்ப காடு விக்கிறதுக்கே பாட்டி எடத்துக்கு மறந்து வந்துட்டா
இப்ப முந்த நாள் நைட்டு காடு வருது
தா அவன விட்டா அதுவு ரொம்ப ட இங்க வேற ஃப்ரெஷ் ஒரே ப்ராப்ளம்ஸ் எனக்கு கல்யாணோ தாலி கிட்ட வரைக்கு எந்த பிரச்சனையு இல்லாம முடிஞ்சிரனும் எந்த பிரச்சனையும் இல்லாம எனக்கும் அப்டிதா இருந்தது அவனுக்கும் அப்டிதா இருந்துச்சு
ம் அப்டில்ல காடு வந் வரவே இல்ல நீ கா நீ அனுப்பிருந்தியா சரி நா அப்ப சொன்னே செரிங்க அப்ப நம்ம மாப்ள வீட்டிக்கு தா போனும் போலுக்கோ பொண்ணு வீட்லந்து நமக்கு காடு வராதே நம்ம ஏன்னா சைரி நம்ம இப்ப காடு இங்க இருந்தானே வந்திருக்கு மாமாக் கொண்டு காடு வெக்கலா செரி ஒரு வேல வெக்க மாட்டாங்ளா இருக்கு ஏயா வீட்டுக்கெல்லா காடு வெச்சிட்டாங்க பாத்துக்கோ அப்பவே
ஆமா ஆமா அது பாதி எடத்துக்கு என் தம்பி மறந்துட்டா காடு வெக்கிறதுக்கே மறந்து
ம் ம் முந்த நாளு கால்ல விடிய கால்ல வராறங்கன்னு நெ
அஸ்வினி வீட்டுக்கு அப்டிதா
ஆ
இங்க அப்றோ தா எயா தம்பி சொன்னா நா நந்தி அஸ்வினிக்குல்லா வெக்க அ வெக்கவே செய்ல ம்
வீட்ல தா இருக்காங்க அப்பப்ப நம்ம வீட்ல ஒருத்தங்க இருக்காங்கன்னு வீட்டுக் குடுக்கணுமா இல்லையா
எவே அப்டி தரேன்னு சொன்னா நா வந்து மாப்ள வீட்ல தானே குடுக்கணு இது அவுங்க அம்மா வீடுலா நா அஸ்வினிக்கு மாப்ள வீட்டுல கொண்டு குடுத் பாத்துகே அப்டின்ட்டு ஆ அதா ஆமா அப்றோ ஏ அது நம்ம ஊர் தலைவரு பழைய பழைய ஊர்தலைவரு அவருக்கு குடுக்கல அவரு வீட்டு தேடி வந்து கேட்டாரு காடு வெக்கில நீங்க தானே வாங்குனா அறுப்பு நல்லா வாங்கிக்கிட்டு சண்டையும் போட்டுக்கிட்டு வந்தோ
அவ அவ கல்யாணத்துக்கு மட்டு எல்லா இனி அவுங்க கல்யாணத்துக்கு யாரு இருந்து கடப்பா
அவ கல்யாணத்துக்கு யார் யார் வரேன்னா ஏனா மச்சா இருக்கார்ல எங்க மச்சான் தா ஒரு மச் சரவுண்ட் சின்னத்தா
மச்சா இருந்து ஊரு ஊராத் தேடணுமே இந்தந்த ஆள்கள்னு
ஆமா
ஊர்ல வேல பாத்த எல்லா வீட்டுக்கு வெக்க வேண்டியத்தா
ஆமா ம்
ஆர்டர் பண்றாங்க மேடம்
ஆமா எங்க மாமனார் வந்துருக்காங்க அதனா எதோ ஃபோன் பேசுன ஒன்னே அமைதியா இருந்துட்டு அவங்க அப்டியே போயிட்டாங்க
ம்ம்ம்
அஹ
அது பேர்